ஹலோ ம் கேக்குதா
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
நா ஐ டி வாங்கிட்டே
என்னதுங்க
ஐ டி வாங்கிட்ட
என்னன்னு கேட்டு வாங்குனீங்க
என்ன கேக்கறது தெரியாம ஆ ஊன்டுருந்தே சேட் வேணு ஸ்கே நாங்க இன்ஸ்டால பேச மாட்டோ இன்ஸ்டால வந்துட்டு நா அழிச்சிருவே
ம்
நா எங்க அக்கா பாப்பாங்கனு நா அழிச்சிருவே அடிக்கிற அளவுக்கு என்ன பேச போறீங்க அப்டின்னு நா கேட்டே
ம்
கேக்கும்போது இல்ல நா வளவளன்னு பேசுனால நா அழிச்சிருவே அப்டின் நா கே வாட்ஸ்அப்ல தா பேசுவே
அப்டின்னு சொல்லிட்டுருந்தாங்க அப்போ நா வந்துட்டு சேரி எனக்கு ம் உ ஐ டி தா அப்டின்னே தரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு பண்ணே பண்ண மெஸ் சேசு இப்ப தா வந்து ரிப்ளே வந்துச்சு
ம்
அப்போ எதோ எதோ பேரு எதோ இருந்துச்சு அப்ப நா வந்துட்டு என்ன இப்டி இருக்குன்னு கேட்டே இப்ப தா வச்சே பாஸ்வேர்டு இப்போ தா மாத்துனே
என்னப் ஓ செரி வேற யாரோ பேரா
பேருல ஹூதி ஏதோ வந்துருன்ச்சு
ம்
லில்லியா ஏதோ ஹூதி லில்லியா ஏதோ வந்துருன்ச்சு எனக்கு கரக்ட்டா தெர்ல
வேற மாரி கேக்குது ஆ
அப்போ
இ செட் அப் சொல்லு
அப்போ சேரி சொல்லிட்டு நானு உள்ள போயி இதாக்குன பாத்தா அவன் ஃபஸ்ட்டு அ அவனோட சேட்க்குள்ள போன
ம்
போயிட்டு பாத்தா எல்லா டெலீட் ஆயிருஞ்சி அப்டியே வெளிய வன்ட
ம்
சேரி ஏன்ட இருக்கிறது ஒரு சேஃப்டி தா எப்பாச்சு பண்ணி தான ஆகணு
ஏ வாட்ஸ்அப்ல பண்ணா
ஆ
வாட்ஸ்அப்ல தான இருக்கோ
ஆமா வாட்ஸ்அப்லதா இருக்கு ஆனா வாட்ஸ்அப்லா கேட்டு வாங்க முடியாது ஐயோ அந்த புள்ள
ம்
இன்னைக்கி ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஹாப்பி நியூஸுன்னு மெசேஜ் பண்ணாங்க என்னன் கேட்ட கால் பண்ணவா கேட்டா நா ஓன்ட்ட பேசிடுருந்த நா கொஞ்ச நேர கழிச்சு கால் பண்ற அப்டின்ன செரி வெயிட் பண்ற அப்டின்னு சொல்லிட்டு அப்புற கால் பண்ணா பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்ல ஏதோ எக்ஸாம் நடந்துச்சாமா அத வந்து சும்மா அட்டென்ட் பண்ணலாமா ஒரு நூறு பேர் என்னமோ அட்டென்ட் பண்ணாங்களாமா அ அதுல ஒரு பத்து பேத்த மட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க இதுல இவ்ளு டாப் டென்ல இவ்ளு செலக்ட் ஆயிட்டாலாமா என்னடானா பயாலஜி குரூப்பு என்னடனா
நீட் எக்ஸாம்க்கு வந்துட்டு ரெடி பண்ற மாரி பர்சன்டேஜ் அவுங்களே அதிகமா போட்டு தர மாரி அந்த மாரி அந்த மாரி செலெக்ட் ஆயிருக்கா நா ஹாஸ்டல்ல தா படிக்கணு அப்டின் அவுங்க அக்கா வந்து போங்குறாங்க
ஆ
ஃப்யூச்சர் நல்லாருக்கு இப்போ காலேஜு அந்த மாரி எதாவது செலக்ட் பண்ணி தந்துருவாங்க
ஆ
ஓ நானோ அதா சொன்ன போறது தான பெஸ்ட்டு சேர் ஃபியூ ச்சர் நல்லாருக்கு ஆனா ரெண்டு வருஷோ என்ட போனு இருக்காது ஒண்ணு இருக்காது அப்டின்னா பரவால ஆனா எங்க அம்மா வா தனியா இருப்பாங்க சிங்கிள் பேரன்ட் தா
ம்
அம்மா தனியா இருப்பாங்க எனக்கு அது ஒரு சங்கடமா இருக்கு சேரி நாளிக்கு உங்க அக்காவ கூட்டிட் போயிட்டு என்ன ஏதுனா காமி
ம்
செரி பேசு அப்டின்ன
ஓ
ஆனா கடைச்சா நல்லதா இருக்கும் யா
எங்க அம்மா ஹாஸ் ஹ சரி சரி
ஆர் எஸ் புரொ சார் ஆர்எஸ்புரம் தான்.
ஹலோ ஆர் எஸ் புறம்
ஆ
எங்க யான் கேட்டா
யாராச்ச ஏதா ஒரு மாங்கானாப்பானா
அது நீ ஏதோ ஒரு ஹின்டு சொல்லி சொல்ல வேண்டியதானே
மாக்க சத்தியமா நா நாளா அப்டி அப்டிதா
ஓ நீ அந்த அளவுக்கு மூளை இல்லன்னு சொல்லு நீ உனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல சரி விடு என்ன பண்றது
கஷ்டம் தான் உன்னல்லா வச்சு மாடு மேச்சிருக்கலான் எங்கத்தா ஒனிய
உம் நீ போய் மேய்ப் போ என்னாச்சு தெரியுமா இவ ஒருத்த ஒருத்தனாள ஸ்கூல் அ
நா வேற இப்டி சொல்லிட்டேன்
ஏய் சொல்றது கேளு இது என்ன தெரியுமா நம்ம ஸ்கூல்ல ஒருத்தனை ஒரு பையனியு என்னையு வச்சு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல
ஆமா
அ அந்த பையன் அவன் வந்துட்டு வண்டியில என் பேர் எலாம் ஒட்டி வச்சிருக்கானா
ஆ
ஒட்டி வச்சிருக் வட் இப்போ
ஆ
ஓட்டி வச்சட்டு நா அது வந்து எனக்கு ஸ்னாப் வேற எடுத்து போட்டான் நா சொன்னேன் அத எடு அப்படின்ன அது எடுக்க முடியாதுன்னு எதுக்கு நீ என் பேர ஒட் இருக்கு எடு பேசாம எடுத்துக்கோ அப்படி சொன் சண்டை எல்லாம் போட்ட கத் கத்தி கத்தினு கத்தி விட்டே அதுக்கு அ என்னாலலா எடுக்க முடியாது யா வண்டி நா ஒட்டுவேன் அப்படி யாராச்சும் பாத்தா என்ன நினைப்பாங்க அப்ட்னதுக்கு யாரு பாத்து என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னு அப்ப நீ நீ பண்றது இல்லாம நானும் உன் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கற மாதிரி இருக்கே அப்படிதான் நினைப் பாங்க அப்பனதுக்கு அ அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அப்ப நா என்னப்ப நன்னைக்கு வண்டி அவங்க கரெக்டா அவங்க வீட்டு கிட்டே நின்னுட்டு வண்டியில இருக்கிறது சொரண்டுன என் ஃப்ரெண்டு தா சொரண்ணா
சூப்பர்
சுரண்டிட்டு இருந்தா அ அப்போ நான் ஃபோன் பண்ணிட்டு என்ன நா சொன்னன் அன்னைக்கே நா வந்து எடுப்ப பாரு ன்னதுக்கு வண்டி மேல கை வச்சனா கைய ஒடைப்பேன் அப்டின்னா நானும் ஓ ஒடைப் ப ஒடைப்ப நீ வந்து ஒட ஒரு பையனா இருந்தா என் கையை வந்து நீ ஒடச்சுக்காமி அப்ட்ல்லாம் சொன்ன
ஆ
அப்ப என் ஃப்ரெண்டு போய் சுரண்டிட்டு இருக்கா அவன் வந்துட்டான் வெளியே வந்துட்டு வந்தானா அப்ப அந்த பிள்ள என்ன பண்ணிடுச்சு வந்துருச்சு ஏங்க்கிட்ட வந்துருச்சு பக்கல ஏ சை என்க்கிட்ட அப்ப நானே அ ஆனா அவ வந்து இப்டி சொரன்னா அது வர்ல இவன் என்ன பண்றான் வந்து அத இப்டி தேச்சுட்டு போறான் சொரன்னத
ஆ
அதுக்கு அந்த புள்ள சொல்ச்சு என்னடி தடவிட்டு போறான் அவன் அப் டின்ச்சு போ பெசாம் போடி கொஞ்சோ அப்டின்ட்டு அவ் ஒருமா அறிவில்லாதவமாட்டுமே பண்றான் லூசு மக்கு என்ன நெனச்சிட்ருக்க நீ அ எங்க அப்பா வந்துட்டு என்ன பண்ணாரு ஒ மீஷோலந்து கால் வந்து ச்சு சரியா
இதா
எங்க அம்மாக்குதா கால் வந்துருக்கு எங்க அம்மா அட்டென் பண்ண ஒரு பையன் வாய்ஸ் கேட்ருக்கு எ எங்க அம்மா ஹலோன் சொன்னப்போ கட்டாயிருக்கு காலு
அதா சொன்னியே சொன்னியே அதுக்கப்புறோ அவ்ளோதா
ஆ அதுதா காலேலுந்து லக்சர் எடுக்குறாங்க எனக்கு ஆ நீ என்ன பேசிட்ருக்கியா நீ என்ன அது பண்ணிட்ருக்கு இது பண்ணிட்ருக்கியா அப்புடி நா இல்ல இல்ல இல்லனு பேசறதே இல்ல அவுளக்கா பேசுவ அ எதோ போட்டு ஒரு மாரி இருந்சுனா கூப்ட்டு என்ன அப்டி இப்டின் சொல்லி புடிச்சு கத்தி உடுவே தாவின் இல்லாம நா அவன்கிட்ட வந்து அது எடு ஸ்டிக்கர எடு ஸ்டிக்கர எடுன்னா எடுக்க மாட்டிரான் ஸ்நாப்ல போ ஸ்னாப் சென் பண்ணுவன்ல
ஆமா
அது கேமரா ரோள்க்கு சேவ் பண்றான்
ஆஹா
நானு ஒழுக்கு மரியாதியா இப் அத இப்ப அத டெலிட் பண்றிய் இல்லயா நேரா உன் கடைக்கு வந்துருவ ஷெட்டுக்கு வந்துருவ அப்டின்ன
ஆ
அப்போ இல்ல வேண்டாடா வேண்டா அப்னா வந்து உங்க அண்ணன்ட்ட சொல்லுவ ஃபோன் ஃபோட்டோ வச்சு பிளாக்மெய்ல் பண்றான் நான் சொல்லுவே அப்டின்ன அப்போ அவுன் அவன் நம்பல அப் நான் என்ன பண்ண அன்னிக்கி அவ்ங்க அவ்ங்க ஷெட்டுக்கிட்டுயே போய் ட்ட வண்டி எடுத்துட் போய் அங்க போய் நின் வெளிய நின்ட்டு ஒங் அண்ணன்ட்ட போய் சொல்லவா டெலிட் பண்றியா இல்லயா இப்போ அப்புனதுக்கு சேரி சேரி பண்ற பண்ற அப்டி சொல்லி பண்ணான்
அ
இப்புல்லா பண்ணிட்ருக்கான் இப்ப இது ஒன்னு இல்ல இப்ப நம்ம சாரே யாராச்சு வண்டில இருக்க ஸ்டிக்கர பாத்தா என்ன நெனைப்பாங்க அ சொல்லுவாங்ளா மாட்டாங்க அறிவே இல்ல அவனுக்கு நா சொல் நான் வந்து அதுக்கு எப்டி தெரிமா சொல்ற
அவன் காலேஜூக்குலா போல
போறான் ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான்
எ ஏய்
ஏன் அதெல்லா ஒன்னுல்ல ஏ அதெல்லா ஒன்னுல்ல
ஆ
ம் அங்கதா போ மாட்டேன் போ மாட்டேன் சொல்லிட்ருந்தா நா சொன்ன நீ பெசாம் போய்கோ நீ அப்டின்ன பாத்தா அவங்க அம்மா அப்பாவே போட்டுட்டு வந்துட்டாங்களாம்மா காலேஜ் க அட்மிஷன் ம் அதுதான்
நல்ல காலேஜ் ஆனா ஆமா எங்க அப்பா எங்க அம்மா அப்பாவே இப்டி போட்டு விட்டுருந்தா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன்
ம் ஒரு மாதி இங்க வேற அவன் இங்க யாரிட்ட பேசுற இங்க போ வெளியே போனா என் ஃப்ரெண்டு் நம்பருக்குே தெரியாம அந்நிக்கு என் ஃப்ரெண்ட் நம்பர்லு கூப்பிட்டேன் எனக்கு வந்து வெளியே போமோ கையில த காசு இருந்துச்சு எனக்கு அக்கௌண்ட்ல காசு வேணும் அப்போ நான் வந்து அப்பேல உன்கிட்ட கிட்ட சிம்ம எல்லா இல்லல்ல நான் உனக்கு தான் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன் எனக்கு இந்த மா அக்கௌண்ட்ல எனக்கு காசு போட்டுவிடு நான் உனக்கு கையில வந்து தரேன் அப்டின்ன அப்போ சேரின்னு சொல்லி போட்டு வுட்டுடா அவன் இங்க இங்க ஒரு எடம் இருக்கு என் ஃப்ரெண்டு வீடு அவ வீட்டுக்கிட்ட வர சொல்லிட்டு கையில காசு குடுத்துட்டேன் வாங்கவே மாட்டேன்ட்டு இருந்தான் நீ வாங்குறே இல்ல இல்லா அவங்க அண்ணா அக்கௌண்ட்ல இருந்தான் காசு வந்துச்சா அப்போ உன் அண்ணன் அக்கௌண்ட்டக்கே நான் போட்டு வுட் டா அப்டின்னே இப்ப இல்ல இல்ல வேண்டா வேண்டாம் அப்டின்னு சொல்ட்டு வந்து வாங்கினா ன்னு கையில காசு கொடுத்தன்
எப்போ இதல நடந்துச்சு
எப் எப்போ இது நடந்துச்சு நாங்க வெளியே போகும்போது சாப்பாடுறக்கு போனோமா அப்ப நடந்துச்சு நானே ஃப்ரெண்டு மட்டும் தான் போனோம் அப்ப நடந்துச்சு லோடடா
ஆமா
என் காசு கடைக்கட்டும் வாங்கிதா இப்பவே காலேஜ் இதுக்கு என்ன தெரியுமா எல்லா நானா புக்கு வாங்கிட்டு இருக்கேன் அப்பா வந்துட்டு காசு கடைக்குதுல்லே நீயே வாங்கு
எல்லா இப்டி தான் இருக்காங்க ஆ எங்க வீட்டுல இப்டி தான் கறந்துட்டு இருக்காங்க டென்ஷன் ஆகுது எனக்கு
ஆமா நானாக்கு எல்லா வாங்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து டிரெஸ் எடுக்க போமோ ஆறாயிர ரூவாய்க்கு டிரெஸ் எடுத்தேன்
ஆறாயிர ரூவாய்க்கு எடுத்திய மாஸ் சத்தியமா மாஸ்
மாஸ் அ பேசம போய்று
சத்தியமா மாஸ் ஆறாயிர ரூவாய்க்கு எடுத்திருக்கு என்ன மாஸ் இல்லாம
நான் ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனே சரியா
அ
அங்க வந்துட்டு அங்க வந்துட்டு இதுல இன்ஸ்டால பாத்துதான் போன போயிட்டு ஒரு ஜீனோ ரெண்டு ஷார்ட் குர்த்தி ஒரு டாப் எடுத்தேன் அங்கே த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு கொஞ்சொ ரேட்டு தான் அங்க டாப்ல எங்க அப்பால கொழந்தைங்களுக்கா அப்டின்னு கேட்டுருந்தாரு இரு ஒரே நிமிஷம் எங்க அப்பா கூப்பிறாரு கேட்டு வந்தறேன் என்னன்னு